ஹெலோ ஹெலோ அ எப்டி இருக் க்கீங்க நீங்க எப்டி இருக்கீங்க அ நல்லாருக்க ஆ
அ நாங்க நீங்க லன்ச்லா முடிஷ்ட்டு வந்த்டிங்ளா ஆ ஃப்ரீதா சொல்லுங்க
ஆ முடிச்சுட்ட அ நேத்து கால்
இங்யு முடிஞ்ச்சு அ எனக் கால் வந்த மாரி காட்டவே இல்லயே
அப்புடியா இல்ல நார்மல் கால் தா பண்ண
சேஜும் ப
வீட்யோ கால
அ
ஐயோ நீங்கப் பண்ணம்போது நீங்க ஆக்சுலி நா வந்து மெசேஜ் அதிக்மா பாக்க மாட்ட எனக் டேரெக்டா கால் பண்ணதா நா ரிசீவ் பண்ணுவ மெசேஜ்லா அதிக்மா நா பாக்க மாட்ட அதனால நா டேரெக்ட்டாவே கால் பண்ணிட்ட உங்களுக்கு அப் அ ஆ ஓகேதா நா கால் பண்ணே நீங்க எடுக்கவே இல்ல சேரி சேரி ஓகே பரவால்ல இருக்கட்டு விடுங்க எப்டி இருக்கீங்க என்ன சமச்சீங்க சாப்டாச்சா
எப்டிருக்கீங்க நீங்க என்னப் பண்ணீங்க
ஆ நல்லாருக்கே ஆங்களா இன்னிக்கி எங்க வீட்ல சிம்பிள்தாம்ப்பா இன்னைக்கி இன்னைக்கா நானா அவரக்காப் பொரியலு ரசோ மோரு மாம்பழோ
ஆ செரி செரி
ஆமா இன்னைக்கி வெச்ச
மாம்பழோ
ஆ ஆமா அது என்னமோ உண்மதா
ஆனா எம் பசங்க வந்து மாம்பழன்னா ரொம்ப சாப்டுங்க ஆமா அதுக்கப்றோ என்ன பண்ணுங்குன்னா இல்ல ஆமா மா உண்மதா உண்மதா உண்மதா அதுதா அவுங் வெ இருக்குற வரைக்கு அவுங்க சாப்ட்ருவாங்க மா அவெ இருக்குற வரைக்கு அவெ சாப்ட்ருவாங்க இல்லன்னே மாம்பழோ இந்ததுன்னா நான்வெஜ்ஜா இருந்தாலு செரி வெஜ்ஜா இருந்தாலு செரி எடுத்துப்பாங்க அங்க மாம்பழ இல்லன்ற பட் ட்சத்துல ஐய்யய்ய வெஜ்ஜில்லா வேண்டா ஏ இது செய்லியா நா வேணா வாய்ன்ட்டு வந் தரவா அந்த மேரி இன்னிக்கி மாம்பழோ இக்கதனால ஓடிச்சே எங்கப்பா இது ஒரு வாரமா
அக்கலர்
ஆமா ஒரு வாரமா அதேதாச் சாப்டுட்ருந்தாங்க கறி கறி கறி அப்பப்பப்பா த ஒரே பெஜாராயிடுச்சு ஃபங்க்ஷன்ஸு அது மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸு ஆ ஆமா
ம் ம்
ஆமா அன்னால இன்னிக்கி நார்மலாப் பண்ணில்லா அப்போ ஒரு நாள்தா வந்து ரெஸ்டெடுக்கு ஸ்டொமக்கு அதுக்கப்பறோ மறுப்டியு அருமேர் ஸ்டமக் கு கொஞ்சோ ரெஸ்ட்டு குடுக்குணுல்ல ன்ன சொல்றீங்க உண்மதானே
ஆமா நேத்த நாங்க வெஜ்ஜு இன்னைக்கு நான்வெஜ் போயிட்டு ட்டோ ஆமா ம் ம்
ஆஹா பசங்ளா வந்தாச்சா ஸ்கூல்லேந்து
ஆ ஒருத்தவுங்களுக்கு வந்து இன்னைக்கு ஸ்போர்ட் டே ரிஹர்சல் அதனால கா கை வலிக்குது கால் வலிக்குதுனு ஒருத்தர் மட்டும் பேயிர்க்காரு ம்
அப்போ ஸ்போர்ட்ஸ் டே ரிஹர்சலா ஸ்போர்ட்ஸ் டே நாளைக்கா
இல்ல இல்ல இல்ல அதாவ்து இது செலக்ட் பண்றதுக்காக அ வேற் செலக்ஷனுக்காக
ஆ
சரிக ஸ்போர்ட்ஸ்டே அனோன்ஸ் பண்ணல என்னக்கி டேட்டுன்
ஆ ஆ சரி சரி அப்படியா ஓகே ஓகே அஹா அவுங்க ஒங்க ஹஸ்பண்டு வந்து சாப்ட்டுட்டு பேய் அ ஒ ஒ ஆமா செலக்ஷனுக்கே இவ்ளவா இன்னு ப்ராக் டீசர்க்கு ஆ சாப்ட்டு போய்
ஆமா என்ன பண்றது வலிக்குதுன்றாங் மோது ம்
ஆமாா இப்ப வெறும் பிராக்டிஸ் இன்னு ரிஹர்சலுக்கே வலிக்குதுன்னா பிராக்டிசுக்கு அது இன்னு வலிக்குமே
இதா ஆகணு ஆமா சேரி
ஆமா ஆமா
போர்ந்தே எடுத்துட்டு போட்டும் இப்பதா எடுக்க முடியும் பெரிய க்ளாஸ் போனா சுத்தமா முடியாது செவன்த்து
உம் ஆம் ஆமா அதுவுருக்கு அது எயித்துக் அப்றம்ல்லாம் லீவ் போட்டாலே நம்மளுக்கு நறைய லேக் ஆயிடும் ஸ்டீஸ்சு அ பெண்டிங் ஒர்க்ஸ்யாயிடும் புரிஞ்சுக்க முடியாது அந்த மாரி போயிடும் ஓகே ஓகே அ அப்புற நீங்க எங்க எங்க போறீங்க
இப்போதைக்கு எங்கயு போல வீட்லதாருக் இப்பன்தா ஸ்கூல் தொறந்துருக்காங்க
ஹ
ஆமா பசங்க இருக்காங்க ஸ்கூலுக்கு ங்கட்டு உம் நீங்க போயிட்டு வந்ததுக்கப்புறோ ஃப்ரீ ஆயிட்டீங்களா இப்பதான் ஒர்க்க்ஷல் ஜாஸ்தியா
ஆமா ஃப்ரீ ஆயாச்சு இப்ப ஃப்ரீ ஆயிச்சுன்னா நா அ ஈவினிங்ல டியூஷன்ஸ் கண்டக்ட் பண்ற சோ அது கமிட்மென்ட் ஆயிரு
ஓ அப்படியா பெரிய கிளாஸ்க்லா எடுக்றீங்களா
அதுக்கு போயிடுவ ஆமா எல் கே ஜி டு டென்த் வரைக்கும் போட்டுருக்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து மாறுது இல்லயா அதனால அது எடுக்கறதுல்ல ஆம்மா நா காமஸ் படிச்ச அது அது படிச்சு கொட ரொம்ப வர்ஷ் ங்களாச்சி ஆமா சப்ஜெக்ட் எல்லாமே சிலபஸ் எல்லா மாறுது சேம் பசங்கள எடுக்க சொல்லுவ அதுங்கம்மா போமா
ம்
ஆ உக்கார்ந்தா அங்க ஒரு ரெண்டு மண் நேரோ உக்காரனோ ஏன்டா வா காசு வருதுல்ல வாங்கி தரண்டா நீ அந்த அந்த பையனுடைய காச நீயே எடுத்துக்கோட அப்டிதா சொல்லுவ ஆஹ எதுக்கு ஆ அவ்ளோ நேரெல்லா ஒக்கார முடியா நா வேணா ஏதாவது தெரிலனா சொல்லி குடுப்ப அவ்ளதா ஆம்மா அது பாய்ஸ் கேள்ஸ்னா இருக்கும் இந்த பாய்ஸா இருக்கறதுனால துரு துருனு அதுங்க ஒரு எடத்துல ஒக்காரு க்காராதுங்க இப்ப யாராது வந்து கூப்ட்டா ஆ வறண்டா களம்பிடுவானுங்க
அத ம் ம் படிக்க உக்கார்தே பெரு
அதனால அதனால நா வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதனால நா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வது எடுக்கறதில்ல ரெ டென்த் வரக்கு
சேரி சரி
டென்த் வரைக்கு லாஸ்ட் டைம் ஒரு பைய படிச்சா இப்போ ஒரு பைய படிச்சுட்ருக்கா அவனுகு கொஞ்சோ ஃபோக்கஸ் பண்ணணு அவ ரொம்பவு ஸ்டடிஸ்ல ரொம்போ பூவரா இருக்குறா இல்ல இல்ல அதா சொல்றனே அவ ரொம்பவு புவரா இருக்க ஆமா
ம் ம்
அவன தா கொஞ்சோ இப்போ இப்பத்துலேந்தே இது பண்ணணு கான்சன்ட்ரேட் பண்ணணு ம் ம் ஆமாம்ப்பா அத ஏ கேக்குற அதுவு இல்லாம குட்டி பசங்க வேர வராங்களா அது பெரிய பாடு உக்காந்து அவன விரல பூச்சி எழுத வெக்கணும்னா நா சொன்னே ஏங்க நீங்களே சொல்லி தரலாங்களான வீட்ல உக்கார மாட்டேங்குதுக்கா அப்டின்ற என்ன சொல்லங்க எல் கே ஜி யு கே ஜி பையனே உக்கார்லனா எப்டி அது அதா அதாவது ஒரு சின்ன ஸ்மால் கிளாஸ்ல இருக்கிற பசங்களாவது வீட்ல எல் கே ஜி இதுமே கொஞ்சோ பேசுறது அவுங்களுக்குலா கேக்கு பஸ்ட் ஸ்டாண்டர்ட்ன்னா ஒரு கேப்பாங்க இதுங்க எல்லா கொழந்தத்தனமாவே தவழ்ந்துகிட்டு அங்கயு இங்கயு விளாண்டுக்கிட்டு கொஞ்ச நேரோ எழுதுதுங்க கொஞ்ச நேரோ ஏஞ்சு ஓடுதுங்க
ஓடுதுங்கப்பா ம் ம்
ஆ அதனால ஓட சொன்ன கொஞ்சோ நீங்க வந்து அவனுக்கு எழுதுறத்துகாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெஞ்சு கெடயாது ஹிந்தி ஹிந்தி தமிழ் ழு இங்கிலீஷ பிரெஞ்சு எல்லா இல்ல
சரி ஓக்கே ஓகே
பிரெஞ்சுக்குல்லா நால போய் படிச்சுட்டு வரணு எ பைய ஃப்ரெஞ்சு தாபடிச்சா பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ அது என் என்ன நெனக்குதுங்கன்னு தெர்ல தமிழ் கஷ்டமா இருக்கு அதனால எடுத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல இந்த மாரி இருக்கு இந்த பச தா
ஸ்சுரின்
ம் அப்பறோ
அப்பரோ நீங்க தா சொல்
உங்க அம்மால்லா ந
னு நீங்க போன கதய சொல்லுங்க ஆ எல்லாரு நல்லாருக்காங்க
எல்லா நல்லாருக்காங்க அ வாங்க ஒரு வாட்டி வந்திங்கனா இந்த சைடு கூட்டிட்டு வாங்க எங்க வீட்டுக் கு பசங்களல்லா பாத்து ரொம்ப நாளாச்சு
ஃப்ரெண்ட் ஏரியா தா வர்லா
ஆமாம்பா உண்மதா நீங்க சொல்றது என்னமோ உண்மதா அவள பாக்குறதுக்கே ஒரு ஒரு ஆறு மாசோ ஆகுது எனக்கு அவ வீட்டோட இருக்கல எனக்கு அதாவது அவ ஃப்ரீயா இருக்கற ஆ ஆ கண்டிப்பா கண்டிப்பா அவ அங்க ஃப்ரீயா இருக்குறா ஆ ஆமா அவ போன்ல தா பேசிப்பா டெய்லியு நாங்க போன்ல பேசிப்போ போற போக வர்துதா கஷ்டோ எனக்கு மாமியாரு இருக்காங்க பசங்கள்லா இருக்காங்க இல்லயா சோ விட்டுட்டு போக முடில ஆமா எங் மாமியார் கொஞ்சோ வயசானவங்க அதுனால
செல்லுல அப்டியே பிக்கப் இப்ப லீவ் இல்லலா கா டைம் டேபிள் நீங்க லீவ் இப்பவே பிளான் பண்ணிக்கலா
டைம் டேபிள்ல்லா இருக்கு இருக்கதா செய்து
த்துடாங்க மக்கள
அதெல்லா அதெல்லா ஆமா நாங்களே சொன்னோ ஒரு வாட்டி அதுக்குள்ள நா இந்த கல்யாணத்துக்கு ஊருக்கு போ வேண்டியதா இருந்தது அதனால பாக்கவே முடியல இப்ப ஊருக்கு வந்த பெறகு ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் ஆய்டுச்சு அதனால போகவே முடியல அவளு கத்திட்டு தா இருக்குறா என்னா தா வர முடியல நீயாவது வரலால்லா அப்டின்ட்டு செரிமா வரே வரே அப்டின்னு சொல்லிருக்கே ம் ம்
சேரி செரி பாருங்க ஆ ஓகே பாய்
அப்றோ சொல்லுங்க நா வரே உங்க வீட்டுக்கு ஒரு நாளு எனக்கு நீங்க அந்த ப ட்ர் சிக்கன் எப்டி செய்யணுனு கத்து குடுங்க
கண்டிப்பா வாங்க ஆ ஓகே பாய் வைக்கிறே ஆ பாய்